தோழி வணக்கம் தோழி தொடர்ந்து நம்ம பேசலாம் தோழி உ உணவ பத்தி பேசலாம் தோழி தோழி இப்போ உணவு வந்து எல்லா மஉணவுமே நம்மளுக்கு முக்கியமானது தான் உணவு நாலே முக்கியமான தான் அதுல வந்து எந்தந்த உணவுலாம் வந்து நம்ம ஐஜானிக்கான உணவு எப்புட்லாம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் குடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் அப்டினு தெரிஞ்சா சொல்லுங்க தோழி எனக்கு தெரிஞ்சத நானும்
ஆஹ் சொல்லுங்க தோழி
இப்போ வந்து முன்ன ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வரும் போதே அத என்ன பண்ணும் பர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு பாத்துரத்துல வந்து மஞ்சள் கொஞ்சோ உப்புலா போட்டு நல்லா அலசி வச்சி கனும் தோழி ம் ஏன்னா அது எத் த நேரத்துல கீழ விழும்
ம்
த்துல ஓகே பறக்கிறதுல சுத்தமா எடுத்துடு வந்து அலசி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அது எங்கே ஒரு இட இத்துல இப்ப மார்க்கெட்ல வருதுன்னா மார்கெட்ல எங்கயாச்சும் விழும் எது ஒன்னா பண்ணும் அதனால நமக்கு என்ன பண்ணணு ம் அத நல்லா போட்டு தண்ணில வாஷ் பண்ணி காய வச்சுக்கணும் தோழி தனிய ஒரு ஈர துணி ஈர துணி இல்லாம காட்டன் துணியில தொடச்சிட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ரிட்ஜ்லயோ இல்ல வேற கண்டெனர்ல அப்டி தனியாவோ வச்சுக்கலா தோழி ஃபஸ்ட்டு அதுக்கப்றோ வந்து நம் கொழந்தைங்களுக்கு குடுக்கு மோது எந்த பொறுமே திரும்பவும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ப ஃபஸ்ட் வாட்டி வாஷ் பண்ட்டோம் அத எடுத்து இப்ப கேரட்லா எ பசங்கலா வந்து கேரட் வந்து பச்சையாவே சாப்டுவாங்க அத சீவிட் டு நா அலசி ஓகே சாப்டுங்க அப்டின் சொல்லி குடுப்பேன் இல்லனா அவுங்களே என்ன பண்ணுவாங்க ஓடி போய் எடுத்து அலசிட்டு அவுங்களே எடுத்து சாப்டுவாங்க அந்த மாரி குடுக்கு போ து ஏதாச்சு ஒரு நச்சுத்தன்மை ஏதோ ஒன்னு இருந்துச்சுனா நம்ம ரெண்டு வாட்டி கழும்போது அது போய்டும் புரியுதுங்கள சமைச்சு சாப்டும் போது அது அதுக் மேல போய்டும் உண்மைலுமே எதுமே இருக்காது ஏனா முன்னொரு வாட்டி நம்ப சமைக் மோது ஒரு வாட்டி அத வாஷ் பண்ட்டு தா சமைப்போ புரியுதுங்களா அதனால அந்த மாரி இருக் அது இல்லாம கொழந்தைகளுக்கு சத்தான பொருனா சத்து மாவு அந்த மாரி ஏதாச்சு நீங்க அரச்சு குடுப்பீங்களா தோழி
இல்ல தோழி என்னோட இன்னொரு தோழி இத பதிவு பண்ணாங்க ஆ அவுங்க வந்து இப்ப அவுங்க கொழந்தைங்களுக்கு வந்து அரச்சு குடுத்துட்டுருக்கறதா சொன்னாங்க
ம் ம் ம் இப்ப எம் பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தோழி எல்லாமே சாப் ப்புறா ஆனா ஒல்லியாதா இருக்காங்க தோழி நா அதனால ஏ கேக்க வர நானாஸ்
வந்து தோழி ஒரு பெரி இதா நீங்க எடுத்துக்க வேண்டா ஒல்லியா இருந்தாலு அவுங்க நல்லா ஏக்டிவா இருக்காங்க அ அது நா அது இருந்தாலே போதுந் தொழி ரொம்பவு குண்டா இருந்தாதா ஹெல்தினல்லா நெனச்சுக்க வேண்டா ஆ ஆ ஒல்லியா இருக்கவங்க வந்து ஆ ரொம்போ ஒல்லியா இருக் கவங்களு னு நல்ல ஸ்ட்ரென்தோட ப்பாங்க தோழி அதனால நீங்க அத பத்தி எல்லா வொரி பண்ணிக்கா
அ என்ன எல்லாமே சாப்படுவாங்க எது எது சாப்பல்னா கூட ஓகே அந்த சத்து இருக்காது அவனுக்கு கெடைக்கல அப்டின் சொல்லான் தோழி எல்லாமே வெஜ்ஜி சொல்ற நான்வெஜ் ஆ எல்லாம் எல்லாமே சாப்புறா ஆனா வந்து ஒடம்பு மட்டு ஏற மாட்டேன்து டாக்டர் கிட்ட கேட்ட டாக்டரு என்ன சொல்றாங்க அவ ஏக்டிவா இருக்கா ஒன்னும் பிரச்சன கெடையாது குண்டாவனதா இல்ல இவ நல்லா ஸ்ரென்த் ட்டா சூப்பரா இருக்கா நல்லா வளக்குறீங்க எல்லாமே இது ஃபுட்டு குடுத் து அப்டின் சொல்லி சொல்றாங்க கட ஐட்டம் வந்து நா வாங்கி தர மாட் ட்ட எம் எ எப் எப்போயாச்சு ஒரு டைம் கடையில் ரொம்ப நம்ம லேட் ஆயிடுச்சு இல்ல எங்கன்னா போயிட்டு வழியே வர முடில அப்படின்ற பட்சத்துல நமக்கு கடைலா வாங்கிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியு இல்ல வந்து ஃரைட் ரைஸ் கூட எப்பயாச்சு வருஷத்துல ஒரு நாள் அந்த மாதிரி கட ஐட்டமே நா வாங்கி யே தரமாட்டே ஆனா அவ இந்தமிரி சத்து சத்து மாவு அந்த மாதிரி வந்து இந்த சத்து மாவுல வந்து இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லா போட்டு அரச்சி கொடுத்த ஒரு ரெண்டு நாள் குடிக்கிறானுங்க அது அதுக் மேல வேணாமா இ நேரானு நீ அப்டியே குடுமா நாங்க சாப்பிட்டுக்குறோ
ம்
போட்டு நீ பாக்ஸ்ல குடுமா நாங்க சாப்ட்டுக்குறோங்ர மாரி ஆய்ரானுங்க சரி உடுங்க மென்னு சாப்டுறது நல்லது தனே அரச்சி கொடுக்கறதுடைய இங்க மென்னு அத நல்லா ஸ்டிப் பண்ணி சாப்பறது நல்லதான்னு சொல்லிட்டு விட்டுட்டே பாக்ஸ்ல கண்டெ்னனர்ல வாங்கிய ட்கு நா அவுங்க எடுத்து அத சாப்பிட்டுக்கறாங்க தோழி
அ நல்ல விஷயம்தா நீங்க வந்து அரைச்சுல்லா கொடுத்தாதா அதுல ஸ்ட்ரென்த்னல்லா ஒண்ணு இல்ல அதனால நம் நம்ம மென்னு சாப்பிடுறதுமே ரொம்ப ரொம்ப நல்
ம் அது மாரி இப்ப நம்ம வந்து மாதளம் பழோ கூட ஸ்பூர்ட்ஸ் குட நம்ம அரட்சிய குடுக்கற மா இல்லமா வேணா நீங்க உரிச்சு நீங்க போட்டு கொடுத்துருமா நா சாப்பிட்டுக்கறோ அப்படின்றானுங்க சேரி ஓகே நீங்க அதுபய சாப்பிட்டுக்குங்க
அப்டியே நார்சத்தல்லா
ம் அதனால அதனால அந்த மாரி இரு பண்றாங்க
ஆ சொல்லும்போது நா இதையு சொல்ல நெனைக்கிறே ம் நா நான்வெஜ் வாங்கிட்டு வரும் போதும் அதே மாரிதா இருக்
உ உ உ
உ கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வரோ அத நல்லா ஒரு தடவைக் தி ஒரு நாலு தடவ நல்லா கழுகி மஞ்சள் தூள இதெல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்பறோ குக் பண்றது ரொம்ப நல்லது
சேரிங்க தோழி அதேதா அதுவு அந்த மஞ்சத் தூள் உப்பு அது ரெண்டுமே போட்டாலே ஆன்டிபயாட்டிகன்னுஸ் சொல்றாங்க தோழி அதுல எந்த இதுவு நச்சுத்தன்மை இருந்தாலு அதுஸ் சரியாயிடு அப்டின் தா தோழி சொல்றாங்க
அதனால ஃபுட்டு
என்னங்க தோழி
அதனால இந்தப்ப ஆ சாப்பிட்ற ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம கொஞ்ச கவனம் செலுத்தி அ நல்ல உணவா குடுக்குறது ரொம்ப ஆ
ஆமாங்க தோழி அது மாரி வந்து கொழந்தைங்களுக்கு இப்போ நைட்ல வந்து நம்ம ரொம்ப ஹெவியானத தரோ இப்போ நம்மளு ஹெவியானத சாப்பிட்றோம்னா கொஞ்சோ சுடுதண்ணி குடிக்கர்து நல்லது தோழி சாப்ட் முடிச்ச ச்சதுக்கப்புறோ உடனே வந்து அது ஜீர்ணம் ஆயிடு
ஆ நம்ம சாப்ட போறதுக்கு நம்ம தூங்கறக்குமான விலான வெவரங்களு ரொம்ப முக்கியோஆ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாவது நம்ம வந்து நம்ம தூங்கிருவோமா அப்படின்ற இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு சாப்பிடுறது வந்து
ம் நல்லது ஆன என்ன ஆ நைட்டில வந்து எப்படி சொ எப் அப்பல்லாம் வந்து அந்த முன்னாடி காலத்தலாம் வந்து அப்ப வந்து டி வி இல்ல ஃபோன் இல்ல எதுவுமே இல்ல புரியுதுங்களா அப்ப வந்து என் எல்லாம் ஒன்னா தான் சாப்டுவாங்க அவுங்களுக்கு கெடைச்ச உணவு சாப்பிடுவாங்களாம் ஆனா வந்து பேச்சு தன்மை வந்து அதிகமா இருக்குமா தோழி பேச பேச வந்து ஜீரணம் ஆவும்னு சொல்லிட்டு சொல்றாங்க தோழி அப்ப இருந்தவங்க சொல்றாங்க ஆமா தோழி நம்ம பேசுரோம் நம்ம உட்காந்து இப்ப கொஞ்ச நேரம் பேசுறோம் பாருங்க அந்த பேச்சுல வந்து ஜீர்ணத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க தோழி அது உண்மையா எப்படின்னு எனக்கு தெரியல அப்ப இருந்தவங்க சொல்றாங்க அப்பல்லாம் எந்த டி வி யோ நடக்கிறதோ நடப்பாங்க அப்ப வந்து எந்த வண்டிங்க எல்லாம் அவ்வளோல்லாம் இல்லைங்கள தோழி இப்ப சாப்பிட்டு இப்ப வேற இடம் போனும்னா நடந்துதான் போவாங்க நைட்ல கூட சொல்றேன் நடந்துதான் போவாங்க அப்போ வந்து மின்சாரம் கூட இல்லாத இருந்த காலம்லாம் இருக்கு இருக்கிறான் தோழி அப்போ இப்ப நம்மோ என் உன்னுடைய பெற்றோர்களே சொல்லுவாங்க இந்த மாதிரியலா இருந்தோம் நாங்க எல்லாம் வாழ்ந்தோம் ஒரு மின்விளக்கு இல்லாம இருந்திருக்கோம் இப்ப பாருங்க எத்தன ஒரு ஊர் ரூமுக்கோ ரெண் ரெண் லைட் டு மூனு மூனு லைட் டே அப்ப இந்த மாரில்லா கஷ்டப்பட்ருக்கோ அப்டின்ற மாரி சொல்லிரு இருக்காங்க அதனால சொல்லவர பேச்சு தன்ம அதிக சும்மா இருந்தாலே ஜீரணோ ஆயிடு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க தோழி அது சாப் விட்டு சாப்ட்டதுக்கப்புறோ இப்ப நம்ம எங்க போறோ ஒரு எடத்த விட்டு எங்க போறோ இப்ப சாப்புட்டு கொஞ்சோ தூரம் நட க்கலா
நம்ம கொழந்தைய இப்ப வந்து உடனே சாப்டோம்னா து தூங்கதா போறே இவன படுக்க வெ இப்தா போய் படுக்குறாங்க அதனால நா சொல்றே சாப்றதுக்கு தூங்குறக்குமான இடைவேளை வந்து கொஞ்சோ ஒரு அர மணி நேரோ தூங்கி இருக்கும் போதே நம்ம சாப் டோனா நம்ம தூங்க போறதுக்கு சரியா இருக்கு
ஆம்மாங்க தோழி சாப்ட்டதுக்கு அப்றோ ஒடனே தூங்கிட்டேனா ஜீர்ண ஆவாது வாமிட் வரு அப்றோ வந்து ஃபுட் பாய்சன் ஆவு அதுவே ஃபுட் பாய்சன் கூட ஆவு அந்த மாரி நெறய இருக்கு தோழி அதெல்லா நம்ம பாத்துக்க தா வேணு
உம்ம்
நீங்க மட்டன் பிரியாணி எப்டி செய்வீங்க தோழி தெரியுமா மட்டன் வேகவச்சு செய்வீங்களா
ஆ ஃபஸ்டு நா மட்டன் கொஞ்சோ வேக வச்சிருவேங்க பஸ் ஏன்னா மட்டன் வேகுறதுக்கு கொ கொஞ்ச டைம் எடுக்குன்றதுனால தம் போட்டனால அது வேக இல்லலைங்களா அதனால ஃபர்ஸ்டு மட்டன் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சிட்டு அந்த தண்ணியே யூஸ் பண்ணி கூட செய்வே
எத்தன விசில் விடுவிங்க தோழி நா ஒரு வாட்டி செஞ்ச தோழி மட்டன் பிரியாணி அது என்னா சின்னா ரொம்போ கோ ரொம்போ கறி வேவுணுன் சொல்ட்டு என்ன பண்ட்டே ஒரு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டே அதுக்கப்புறோ ரெண்டு விசில் தில் விடம்மோது பிரியாணி செய்யம் மோது ரெண்டு விசுல் மூணு விசுல்வுடும்மோது அந்த சாப்பாடுனா அந்த கறி இன்னா பண்ணிச்சி எலும்புலா தனியா பிரிய ஆரம்பிச்சிரிசி
அப்பற ரெண்டு விசுல் வச்சீங்ன்னாலே போது கறியபோரு க்கு தா விக்
ம் அது மாரி ஹாடா இருக் க்கு போல இந்த கறி பெரிய ஆட்டு கறி போல அப்பிடி சொல்ட்டு வச்சுட்டே அது அப்புறோ சாப் ண்ட போது கொழந்தைங்களுக்கு குடுக்கு போது நொறுக்கு ஏதாச்சு உள்ள போய்டபோதுன்னு பயந்துக்கனே அது இது பண்றதா இ ச்சி தோழி அதனால கே
கறிய பாத்து எதாச்சுங்கனால போரு கறி நல்லா செவக்க சவந்த கறியா இருந்துன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே வெந்துரு தோழி நல்லா கறியான்னா ம் கொஞ்சோ பாக்குறக்கு ஒரு பிளாக் கலர்ல மா
வந்து இப்ப சிக்கன் மேறி மசாலல்லா போட் ட்டு வக்கணுமா தோழி
ஆ நீங்க அது போட்டு வச்சீங்கன்னா கொஞ்சோ அதுல பிளேவர் இறங்கு இல்ன்னா மஞ்ச பொ டி கொஞ்சோ மட்டன் மசாலா அந்த மாரி போட்டுவச்சீங்ன்னாலே போது தோழி
அத கறி சிக்கன் ஊர வைக்கற மாரி அதுவு எடுத் எத்து ஊற வைக்கணு அவுச்சுட்டு
ஆ அப்டியெல்லா ஊர வக்க வேண்டா தோழி நீங்க வேக வச்சு அப்டியே போட்டுக்கலா ஒன்னு பிரச் னஇல்ல உ மட்டன்ல சீக்கிரமாவே எறங்கு
உ உ உ சரிங்க தோழி
ஆ நம்ம மட்டன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லா சொல்லி ஆனா சிக்கன் பிரியாணி வெச்சு
ஆமாங்க தோழி அது அப்டி அப்பத்துக்கே செஞ்சிடணு தோழி சிக்கன் வாங்கினு வந்து ஃப்ரிட்ஜுல வச்சு சாப்பிட கூடாதுனு சொல்றாங்க தோ தோழி இப்போதைக்கி செஞ்சமா அப்பயே அப்பயே சாப்ட்டுக்கணு அதுக்கப்றோலா சாப்ட கூடா கூடாது நைட் இருந்து ட்டு சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சொ சொல்றாங்க அது இல்லாம ஃபிரிட்ஜ்ல வாங்கிட்டு வந்து வச்சு செய்யாதீங்க அப்பயே செஞ்சுடுங்க அப்டின்றாங்க
னா வாங்கந்தீங்கன்னா மத்தியானோ நைட்டு கூட சாப்ட்டுக்கலா ஆனா நைட்டு வச்சத வந்து நீங்க காலையில ஃபிரிட்ஜ்ல இருந்து எடு எல்லா அப்டியே சாப்
ஆமாங்க தோழி அப்டி வச்சுதா நானு எடுக்க மாட்டே தோலி ஏன்னா நா பசங்க கொடுக்கறதுனால நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதா தோலி அவங்க கேப்பாங்க ஆ அதனால என்ன அப்பனு மேக்ஸிமோ நம்ம ஒழுங்கா சாப்பிட்ணுன்றதுனால அப்டி சாப்ட்னு தோலி
சாப்பிடா ஒரு நாள் இதுநல்ல இதுவு இதாகாது அதேதே அ தொடர்ந்து செய்யும்போது அது நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது இல்லைங்களா ஆ அதனால நம் நம்மோட உடம்பு ஏத்த மாதிரி நல்லா இருக்குனு
ம் ம் செரிங்க தோழி ம் ஓகே தோழி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சுச்சு தோழி இன்னொரு இனைப்புல நம்ம சந்திப் ஆ தோழி ம் நன்றி தோழி